மம்
என்ன பண்றீங்க
சும்மா உக்காந்துட்ருக்குங்க டீ அரிந்து விட்டு சும்மா
ம் சேரி சேரி
நீங்கன்னா பண்றீங்க
நானு சும்மா உக்காந்துருக்க தல வலிக்குது தூங்கலான் பாத்தா தூக்கோ வர்ல
தைலத்த போட்டு தூங்க வேண்டி தானங்க விட்டத்த பாத்து தூங்குனா ஜம்முனு தூங்கலால்லங்க
ம் பாக்லா
அது சரி அப்றோ இன்னிக்கி எந்த மாரி போச்சு நாள் உங்க நாள் பத்தி சொல்லுங்க ஃப்ரம் த பிகினிங் ஆஃப் யர் வேக்அப்
ம் வேக்கப்லந்தே சொல்லணுமா
ஆ சொல்லுங்க கேப்போ
காலைல எந்திரிச்சி குளிச்சுட்டு காலேஜ்ல்லா போய்ட்டு அங்க போனா காலைல கூட பரவால்ல ரெண்டவர் ரெண்டவர்னு யாரோ ஓட்டிட்டாங்க கொஞ்சோ இந்த சாய்ந்த்ரோ ஒருத்த வந்தா எப்பா
ஆ
கடவுளே சாவடிஷ்ட்டா ஃபுல் ஸ்டாக்ன்ற பேர்ல ஃபுல் ஸ்டாக்குன்ற பேர்ல இதப் பண்ணு அதப் பண்ணு அந்த டாஸ்க் பண்ட்டியா இந்த டாஸ்க் க்கு பண்ட்டியா அங்க உக்காராத அது இங்க உக்காரு
அய்யய்யோ பொலம்பாதிங்கங்க
அப் அந்த அளவுக்கு பண்ட்டாங்க
அது சரி ம் மேலு வேற என்ன பண்ணாரு
அவரு வேற என்ன என்ன பண்ணல அவரு எல்லாத்துயு பண்ட்டாரு
ரைட்டு ரொம்ப துன்பத்துட்டுறீங்க போல
துன்படுத்திட்டீங்கல்ல துன் அதாது அவரு தா எங்கள துன்புறுத்திருக்காரு
ஆ அது சரி அ வேற எதனா இன்ட்ரெஸ்டா பேசுவோ ஏதா சொல்லுங்க கேப்போ
எங்கிட்ட சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல நீங்க எதனா சொல்லுங்க கேப்போ
நா எதுமோ நா என்ன சொல்லனுன்னா ம் பெருசா சொல்லதுக் ஒண்ணுல்ல
ம்
நீங்கலா எதனா சொன்னா கேக்கலானு ஃபோன் அடிச்ச
நா எதனா சொன்னா கேக்கலானா
ம்
நா என்ன சொல்றது
சும்மா சொல்லுங்க கேப்போ
செரி உங்களுக்கு எந்த மாரி ஃபுட்ஸ்லா புடிக்கு
எனக்கங்க புடிக்க ஃபுட்டுனாவே புடிக்கு எஸ்பெஷலி நா சோகமா இருந்தாலு செரி சந்தோஷமா இருந்தாலு செரி ஒரே ஒருத்தனதா தேடுவ அது யாருன்னா ஃபுட்டுதா ஃபஸ்டே ஸ்பெஷலி மை ஃபேவரெட் பிரியாணிங்க லைக் பிரியாணி அந்த பீசஸ் காண்டி இல்ல அந்த ரைஸ பாத்தாவே என்னோட சேடா இருக்கட்டு ஹேப்பியா இருக்கு ஸ் ஸ்டீம் லெவல் போயிட்டு ஜம்முனு எறங்கினு நெக்ஸ்ட்டு என்னோட ஃபேவரட் காம்போ இடியாப்பம் வித் சிக்கன் பக்கோடா அதும் நெக்ஸ்ட் தென் வேற என்ன சொல்லலாம் இப்போ கிழி பரோட்டா கிழி பரோட்டா பத்தி கேள்விப்பட்ருக்கிங்ளா அது எப்டி இருக்குனா ஃபஸ்ட்டு ஒரு பரோட்டா வெப்பாங்க அதுக்கப்ற அதோட சிக்கன் பீசஸ் வெப்பாங்க அதுக்கடுத்து ஆம்லேட் வெப்பாங்க ஆம்லேட் வெச்சுட்டு திருப்பியு பரோட்டா வெப்பாங்க சால்னா இந்த ப்ராசஸ ரிபீட் பண்ணி ஒரு நல்ல வாழ இலைல வாழ இலைனா தெரியுல்லங்க பாரம்பரியமான வாழை இலைல போட்டு ஜம்முனு வாழைல மடிச் சி வெச்சு அ எடுத்து தவா அந்த கல்லு தோச ஊத் தற கல்லுல ஆயில ஊத்தி அத நல்லா பேக் பண்ணிட்டு பேக் பண்னா நல்லா மூட்ட கட்டிடுவாங்க அந்த காயறால காயர்னா அந்த தேங்கா அ வாழப்பழ நாறால ஐயோ வாழப்பழ நாறு வாழ எல நாரு அதல்லா கட்டிட்டு அந்த அந்த சூடான கல்லு ஜம்முனு ஒரு எண்ணெய ஊத்தி ஒரு ரெண்டு நிமிஷ அப்பிடி இப்பிடின்னு போட்டு எடுத்தன் வெச்சுக்கோ அது சாப்பிடற ருசி யே தனிங்க அதுக்கடுத்து ஷெஷ்வான் ஃப்ரைட் ரைஸ் சும்மா சூப்பரா இருக்குங் நல்லா இந்த மழலா பேயும்போது அது சாப்ட்டு பாருங்க எங்கயோ உங்கள கூட்டு போயிரு நெக்ஸ்ட் வேற என்ன புடிக்கு அப்டின் கேட்டிங்னா வெஜ்டேரியன்ங்க வெஜ்டேரியன்ல வந்து தக்காளி சட்னி சூப்புங்க எதுக்கு எடுத்தாலு தக்காளி சட்னி அது அது நாட் ளே சா செஞ்சு சாப்பிலா ஒரு ஒரு காலகட்டத்தில வீட்ல வந்து இந்த வான் நெறையா டைம் சாம்பார் செய்வாங்க எனக்கு அவ்ளோ பிடிக்காது சும்மா தக்காளி எடுப்பா க நறுக்குவா ம் சில போடுவா அரைப்பா ஜம் ஜம்முனு சும்மா சூப்பரா இருக்குங்க அது சாப்டுவா அதுக்கடுத்து கோலிஃப்ளவர் மஞ்சூரியன் இட்ஸ் மை மோஸ்ட் ஃபேவரைட் என்னங்க வெஜ்ஜுங்க அதுக்கடுத்து ரீசண்ட்டா கோவக்கா
அ
ஆது அது ஃபேவரைட் ஆயிட்டு வேற என்ன சொல்லணு வெஜ்ஜீல வெஜ்ல வந்து பெருசா காலிஃபிளவர தாண்டி நா அவ்ளோ வேற எந்த வெஜ்டபுளு சோ பெருசா விருப்ப மாட்டே அ ம் ஏதாச்சு சாப்பிணுனா சாப்பிடுவே வேற எது பெருசா வே ஃப்ரூ வெஸ் டேபுள்ஸ்லா எனக்கு அவ்ளோவா பிடிக்காது தென் வேற என்னன்னு கேட்டீங்களானா ஏதாச்சு சொல்லுங்க ஆ ஊ சொன்னா தா நா இன்ட்ரெஸ்ட்டா பேச முடியு கிட்ட
நீங்க சொல்றதுல எனக்கு டெம்ட் ஆகுது
டெம்ட ஆவுதாங்க ஆ அது கண்ட்டு இந்த பூண்டு சட்னி பூண்டு சட்னின்னு சொல்லுவாங்கல்லங்க அது தோச மேல நல்லா ஸ்ப்ரெட் பண்ட்டு சும்மா ஜம்முனு போட்டு எடுத்து சாப்ட்டேன்னு வச்சுங்கோங்க சும்மா ஃபோவா இருக்குங்க ஆ ஆ கடுத்து வந்தீங்களானா ஆ சாட் ஐட்டம் சாட் ஐட்டம்னா எனக்கு பெருசா ரொம்ப புடிச்சதுன்னு கேட்டீங்கீங்ன்னா அந்த மஞ்சூரியன் மாரி ஒன்னு பண்ணி குடுப்பாங்க தட்ஸ் இஸ் மை ஃபேவரைட்டுங்க அப்பறோ பானிபூரிங்க
ம் அ
அந்த பானி ஊத்தி சாப்புறது புடிக்காது அந்த மசாலா பூரின்னு சொல்ட்டு கொழம்பு ஊத்தி ஆனியன் ல்லா போட்டு தருவாங்கல அதுவு காளான்னு இருக்குங்களங்க அதுங்க அதெல்லா சூப்பரா சாப்டுவங்க
தெர்ல எப்பயு போட்டா ஒரு கண் சேரி சேரி எனக்கு எனக்குன்னு சொல்லணுனா எப்பயோ சொல்ற மாரிதா பூரி தயிர் சாதம் அப்பறோ பிரியாணினால எனக்கு எஸ் எஸ் தா அதுல சாப்ட்டது தா இன்னமு எ நாக்கலயே இருக்குன்னு கூட சொல்லலா அதுல அந்த பிரெட் அல்வா இந்த மாதிரி
ஆ அதுல குடுக்கிற ரைத்தாங்க
ம் எனக்கு இந்த ரைத்தா பிரியாணி விடவே அந்த பிரெட் அல்வா தா அந்த பிரெட் அல்வாக்காகவே அங்க போலான்ற மாரி ருக்கு அவ்ளோ நல்லா ருக்கு
ஆ வேற எங்க ஸ்பாட் ஆங்க் அவுட் பண்ணீர்ப்பீங்க அதுல அத பத்தி சொல்லுங்க ஐ மீன் நல்லா ஒரு எடத்துக் போய்ட் வந்ட்டு இந்த மாரி சாப்பட்ணுன்டா இந்த் இதுக்கப்றோ போய்ட்டே இருக்கணு அப்டின் தோண வெச்ச ஸ்பாட்ஸ் எதுனா இடங்கள் இருக்குல்ல அத பத்தி சொல்லுங்க
அப்பறோ எங் ஊர் சைட்ல ஒரு கட இருக்கு அங்க அங்க வந்து பிரியாணி டேஸ்ட் டா இருக்கு சிக்கன் ரைஸ் எல்லாமே நல்லாருக் கு அங்க அதுக்கப்றோ இன்னோன்னு அங்காண்ட ஒரு ரெஸ்ட்டாரண்ட் மாரி இன்னோன்னு இருக்குமே ஆ அதுல வந்து நாங்க காஃபி குடிச்சிருக்கோ காஃபி செரி டேஸ்ட்டு அப்றோ ஐஸ் க்ரீம் சாப்ட்டோ ஐஸ்க்ரீம்லா சும்மா நார்மலா இருக்குது ஆனா அங்க என்னன் தெர்ல இந் மார் நல்லாருந்துச்சி ஸ்பெஷலா மில்க் ஷேக்கு எல்லாமே சாப்ட்டோ எல்லாமே நல்லாதா இர்ந்துச்சு அந்த கடைல
ம்
வேற நா எங்யு பெருசால்லா சாப்ட்டதில்ல இந்த மாரி ஊர்ல நா எங்யு பெருசா போனது இல்ல அதுனால் தெரியில
டு இத எக்ஸ்ப்ளோர் பண்ணி இத சாப்பட்ணுனா எந்த எடம் சொல்லுங்க
எனக்கு எந்த எடம்லா தெரியில ஆனா எனக்கு வந்து டெசட் ட்ரை பண்ணு அந்த மாரி ஒரு ஆச நெறைய இருக்கு அந்த ரீல்ஸ் எல்லா பாக் கும்போது அப்டியே அங்க போய் எப்படா சாப்டுவோன்ற மார்ருக்கு
ஆ அப்றோங்க அல்ல ரொம்ப டெம் ட்டானது டெம்ட்டானா ரொம்ப உங்கள சாப்பட்ணு சாப்பட்ணுன் தூண்ற ஒரு விஷ்யோ
சாப்பட்ணு சாப்பட்ணுன் தூண்ற விஷ்யோனா அந்த சா இது ஐஸ்க்ரீம் கேக் ஒன்னுர்ந்துச்சி அதுதா எப்பா அது அப்றோ இந்த ட்ரீம் கேக்கு அப்போ ஃபேமஸ் ஆனப்பல்லா அதெல்லா அவ்ளோ புடிக்கு
ஆ
அதெல்லா செ எப்படா சாப்டுவோன்ற மார்ருந்துது ட்ரீம் கேக் ட்ரீமாவே தா இருக்கும் போல ப்ரௌனி ப்ரௌனில்லா சூப்பரா இருக்கு சாப்ட்ருக்கே ஆனா நா வந்து ஒரு மாரி இந்த பிரௌனி செஞ்சு அந்த மாதிரி சாப்ட்டதில்ல இந்த பேக்கெட்ல விப்பாங்கல்ல அந்த மாரி பிரௌனிதா சாப் ட்ருக்கே இது வரைக்கு இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாத்ததில்ல பாக்கணு அதயு
இந்த தந்தூரி சாப்ட்ருக்கீங்களாங்க நீங்க தந்தூரி
தந்தூரி ஆ சாப்ட்ருக்கே
எப்ப சாப்ட்டீங்க
ஒரு வாட்டி எங்க அப்பா வாய்ங்ட் வந்தாங்க இன்னோரு வாட்டி இங்க ஊர்லருக்கும்போது பெரியப்பா வாய்ங்ட் வந்தாங்க
சேரிங்க
அந்த தந்தூரிய தந்தூரியா சாப் பட்றத விட எனக்கு அந்த மயோனிஸ்ல தொட்டு சாப்ட்டா தா அவ்ளோ டேஸ்ட்டா இருக்க மார்ருக்கு
ம் அது செரி அம் ஆ வேற வேற என்ன சொல்லணுன்னா சொல்லலா சொல்லுங்க
ம் நீங்க மந்தி ட்ரை பண்ணீர்க்கீங்ளா
ஆ ஆ இல்லங்க அதுதா ஒரு நாள் வந்து ஒரு குழுவோட போய்ட்டு சாப்பட்ணுங்க மந்தினா வேற மாரியே இருக்கு
அதா நானு அந்த ஃபீல எப்படா ட்ரை பண்ணுவோன்ற மாரி இருக்குதா பாக்கலா
ஆ பாக்லாம் போலாம்
ம் ம்
ஒரு நாள் நமக்குன்று ஒரு நாள் வரும் அப்ப போலாங்க
ம் போலா போலா
அப்றம் வேற என்ன
வேற
வேற என்ன புடிச்சது அந்த மாரி எதாவ் சொல்லுங்க
எனக்கு புடிச்சதுன் சொல்னுனா எனக்கு எனக் டெடிபியர் புடிக்கு ட்ரஸ்ஸஸ்லா நெறைய பாக்க ஆரம்பி ஏன்னு எனக்கே தெரில மாடர்ன் டிரரெஸ் அந்த மார்லா ட்ரெஸ்சு மேல ரொம்ப அட்டயரா இருக்கே
சேரிங்க அப்றமா பேசலா டைம் ஆகிட்டு வர்ட்டாங்க
ம் ம்